ஹலோ வணக்கொ தோழி ஹலோ கேக்குதா தோழி
அக்கா இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கம் தோழி கேக்குது தோழி
ஆஹ் நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கோ தோழி நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆஹ் நல்லா இருக்கே
என்ன பண்றீங்க சாப்ட்டீங்ளா
ஆஹ்
சாப்ட்ட தோழி என்ன சாப்பாடு இன்னைக்கு வீட்ல
ஆஹ் இப்ப மார்னிங் தோச
மாவு
கார சட்னி அங்க
இங்கயு தோச தக்காளி சட்னி
செரிங்க செரி கண்ட ப்றோ எங்கயாவ்து டூர் போயிருக்கீங்ளா புரியல இல்ல எங்கயாவ்து டூர் போயிருக்கீங்ளா டூர் பத்தி பேசலாமா
எங்கயு போன்தில்ல தோழி
அப்டியா அஹ் இங்க லோக்கல் டூர் எதுமே போனதில்லையா
எதுமே போனதில்ல தோழி
செரி செரிங்க உம் அப்றோ வீட்ல எல்லா நல்லக்காங்ளா அம்மாப்பா எல்லா நல்லாருக்காங்ளா
ஆஹ் எல்லாமே நல்ல இருக்காங்க தோழி அங்க எல்லாரு நல்லா இருக்காங்ளா அம்மாப் ப்பாலா நல்லாருக்காங்ளா தோழி
காங்க
ஆஹ் ஓகே சொல்லு
ஆமா தெரிந்த உணவப் பத்தி எதாவ்து சொல்லுங்க பேசுங்க
ஆஹ் உங்களுக்கு என்ன ஃபுட் ரொம்ப புடிக்கு
உம் எனக்கு தோசை ரொம்ப புடிக்கு சப்பாத்தி புடிக்கு
ஓகே கோன்
அஹ் எங்களுக்கு எதாது டிஃப்ரெண்டா எதாவ்து ஃபுட்டு் பண்ணத் தெரியுமா
ஆஹ் இல்ல இல்லே தோழி எல்லாமே
மலா நம்ம வீட்ல பண்றதுதா அதுலைமே எதாவ்து கொஞ்சோ டிஃப் ரெண்ட்டா இருக்குல
நம்மதா
ஆ செரி செரி ஆ அப்ப எதுல விருப்பத்தோட இருப்பீங்க எந்த இதுல விருப்பத்தோட இருப்பீங்க
நா வந்து அவ்ளக்கா எதுா இன்ஸ்டா இருக்க மாட்டே இப்ப வந்துட்டு ஆ
இல்ல படிப்பு
ம் ம் வேலைக்கு போகணூ ஆமா சைன்
செரி செரி ஏனா எது சம்பந்தமா படிச்சுட்ருக்கீங்க.
பி எஸ்சி சி எஸ் அ கம்ப்யூட்டர்
ஆ செரி செரி செரி அதுல நல்ல வேலையூ இருக்கு அப்டிதானே
ஆமா தோழி
ஆ செரி செரி ஆ எது இப்ப படிச்சா இப்ப எ எத படிச்சா இப்ப வேல்யூ இருக்கு அப்டிங்கிற மாரி இருக்கு
வந்துட்டு நர்சிங் எல்லாரூ எடுத்துட்ருக்காங்க
நர்சிங், ஓகே ஓகே பி எஸ்சி நர்சிங்கா
அதுக்கப்றோ பி எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தா கொஞ்சோ வேல்யூ இருக்கு
ஆ
அதுக்கப்றோ எல்லாத்
நர்சிங் வந்து பசங்களுக்கு நல்லாருக் க்குமா பொண்ணுங்களுக்கு நல்லாருக்குமா பி எஸ்சி நர்சிங்கிறது எது வந்து பசங்களுக்கு நல்லாருக்குமா பொண்ணுங்களுக்கு நல்லா
ரெண்டு பேத்தக்குமே தா ரெண்டு பேத்திக்குமே நல்லாதா தோழி இருக்கோ
நல்லாதாருக்கூ ஆ செரி ஓகே இல்ல எது சொல்றாங்கன்னா பசங்களுக்குல்லா வெள்ல அதிகபட்சம் மேக்சிமம் அ இப்ப இப்பல்லா அப்டி கெடையாது எல்லாருமே வெளிநாட்டுக்குமே போறாங்க போய் எல்லாருமே வெள்ல போய் பாக்குறாங்க அப்டிங்கறப்போ பசங்கலா கொஞ்சோ பண்ணி அனுப்புவாங்க பொம்பள பிள்ளைங்கள இங்கேதா கவர்மெண்ட் ஜாப் கெடச்டா ஓகே தா அப்படிங்கிறதுமே சொல்றங்களே அத்னால கேக்றே ஏனா என்னோட பசங்கள எதூம் படிக்க வைக்கிற ஐடியால தா நான் உங்க கிட்டே கேட்டுட்டுருக்கே
ஓ அப்டியா செரி
கீங்கல்ல
ஆமா ஆ ஓகே ச
ம் அதா என்ன படிச்சா செரி அது பொம்பளை பிள்ளைங்களா அதா அப்றோ என்ன படிக்க வெக்லா நீங்க எது சம்பமந்தப்பட்டத படிச்சுட்ருக்கீங்கன்னு கேக்றே
நான் வந்து சி எஸ்
ஆ செரிமா செரிமா யாரு சொல்லி எடுத்தீங்க நீங்களா உங்க க விருப்பத்துக் எடுத்தீங்ளா இல்ல ஃப்ரண்ட்ஸ் சர்க்கிளு இல்லனா இது அம்மா அப்பா
நானா நா ஏ விருப்பத்துக்கா எடுத்துக்கிட்டே தோழி
செரிங்க செரிங்க தோழி செரிங்க தோழி ம் அப்றம், வேற வே வேற, என்ன இப்போ டென்தல என்ன மார்க் எடுத்தீங்க நீங்க
ஸ்கூல்லே
ஆஹ் செரிமா செரி செரிம்மா இல்லங்கங்க வேற படிப்புபத்தி உங்க உங்க க ஸ்கூல்ல பத்தி உங்க கிளாஸ் பத்தி சொல்லுங்க. எப்டி பாடம் எடுத்துட்டு இருக்காங்க எப்டி எப்டி போகுது
உம் எங்க கிளாஸ்ல பொண்ணு நல்லாதா மேம் போகுது
ஆஹ் செரி செரி
ஆஹ் உங்க வீட்டுல என்ன எல்லாரும் எப்டி இருக்காங்க நல்லா இருக்காங்களா
ஆஹ் எல்லாரு நல்லா இருக்காங்க
மத்தியமா என்னா சாப்பாடு செய்யலா இருக்கீங்க
மதியோம் இது வரைக்கும் ஐடியா இல்ல பிஸ்வாங்குவாங்கன்னு நெனைக்கிறே வாங்கினாங்கன்னா மீன் வாங்கினாங்கதா ஏதாவ்து செய்ணும வாங்ட்டு வந்தாங்கன்னா உம் அங்க மதியோ என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
இந்த மதியமா ஆஹ் சாப்பாடு ஆக்கணு தக்காளி தொக்கு தா ஆக்கணு தோழி
ஆஹ் தக்காளி தொக்கு செஞ்சிருக்காங்களா செய்வாங்களா நீங்க செய்ய போறீங்களா
ஆஹ நாங்கங்களே சொஞ்சிருக்கோ
உம் அப்ப சமையல்ல இது விருப்பம் இல்ல அதிகமா ஏதானே
னா போய்பங்க
புரியல
காய்கறி அறியணும் அந்த மாதிரனா அந்த மாதிரி ஏதாவ்து ஹெல்ப்
ஆஹ் ஆஹ் செரி செரி செரி ஆமா செரி செரி வேறன்னா சொல்லுங்க
மீன் வளக்கறதெல்லா புடிக்குமாக்கு
புரில
கிளி வளக்கறது புடிக்
கிளி
எப்டி
புரியல நீங்க பேசுற வேர்ட் வந்து எனக்கு புரியல
செடி வளக்கறது புடிக்குமா என் ஃப்ரெண்
செடி செடி பூச்செடிகள் ஆஹ் ரொம்ப புடிக்கு அது ரொம்ப புடிக்கு கிளி ரொம்ப புடிக்கு பூன ரொம்ப புடிக்கு உம் மரோ இருக்கே
ஆஹ் ஏதாவ்து பெட் அனிமல் வளக்ணும்னா புடிக்குமா
ஆஹ் புடிக்கு அதா கிளி ரொம்ப புடிக்கு பூன ரொம்ப புடிக்கு ரொம்ப புடிச்சது பூன ரொம்ப புடிக்கு
எனக்கு வந்து நாய்புடிக்
ஆஹ் சரி வளக்குறீங்களா
ஆ இருக்குபமேம்
ஆஹ் சரிங்க சரி தோழி
உங்க வீட்டுல மரல்லாம் இருக் கா சாப்படுறதுக்கு பழ மரங்கள் என்ன மரம் இருக்கு
ஆ
ஆஹ்ஹ
கொய்யாமரம் இருக்கு
உம் உங்க வீட்டு்ல
எங்க வீட்டு்ல கொய்யா மரம் இருக்கு சீத்தா மரம் இருக்கு
ஆஹ் சீத்தாக்க காய்க்கும்
ஆமாப்ப
ஹ் அதுக்கு என்ன உரம் போடுவீங்களா இல்ல தன்னால அது எதாக
அதேதான் ந தான் வளர்ந்துச்சேன்
தன்னாலயும் வளர்ந்துருச்சு ஆனா இப்ப எதைக்கு ஏதுவும் உரம் போட்டுட்டு இருக்கீங்களான்னு கேக்குறேன் எதுவும் வேற ஏதாவது இந்த முட்டை தோல் போடுவாங்க
ஆஹ்ஹ தண்ணி மட்டம்தான் விடுவோம் காட்டுல இருந்து உரம் எடுத்துட்டு வந்து தா உரம்
ஆஹ் செரி செரி இது ரோஜா செடி எல்லாம் வளர்கக்குறீங்களா
செடி மட்டும் தான் பேன்றுக் ரோஜ செடிலான் வளக்கல்ல
மல்லிகை செடி
ஆஹ்
ஆஹ் அதுக்கு வந்து இந்த என்ன டீத்தூள் நம்ம வடிகட்டோம்ல அது ஆறுனதுக்கு அப்புறம் அதது கொண்டேய கூட்டனா கொஞ்சம் நல்லா பூக்கும் அப்புறம் இந்த முட்டை தூள் சொல்லுவாங்க அது ரோஜா செடிக்கு சொல்லுவாங்க மல்லிகை பூக்கு எந்த அளவுக்குங்கிறது எனக்கு தெரியல
ஓகே தோழி
க்கு சொல்லுவாங்க உங்களுக்கும் செடி வளர்க்கறது ரொம்ப பிடிக்குமோ
எனக்கும் செடி வள்பறதெல்லாம் புடிக்கும்
ஆஹ் அப்ப செடி வீடு வாசல இடம் இருந்துச்சு அப்படின்னா நிறைய செடி வளர்க்கலாமே
ஆ வளக்கலாம் ஆனா எங்க மண்ணு வர மாட்டிக்கிது
வரமாட்டேங்கிது ஆ சேரி சேரி இப்ப எங்க சைட்லா அனாலா சீக்கிரொ வந்த்ரு ச் எது வச்சாலுமே வந்துரும். ம் ஆனா தண்ணி வித்த ஊத்தணும் நம்ம அ தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்துறது தான் நம்மளுக்கு அ நல்லா இது குடுக்கும் அது தனியா நம்ம பாதுகாப்பாவும் வச்சுக்கணும். சக்கியா ஒரு ஆடு டு கட்ச் செம ஆடெல்லாம் கடிச்சுச்சுன்னா திரும்ப வளர்றது கொஞ்சம் சிரமம்
ம் நப்ப
ம்
உங்களுக்கு சேரீ பிடிக்குமா. சேரீ
சேரீனா புரியலையே.
சேரி
ஹேரிங்கா.
ஆ
அது கலசம்கறது.
இந்த மாரி சாரீ டி டிசைன் இருக்கற மாரி புடிக்குமா இல்ல பட்
சேரி சேரி ஆ நீங்க பேசுற வேற வார் தை வந்து எனக்கு வந்து ஆ கொஞ்சொ சௌ ஒரு க்ளீரா இல்ல மெதுவா கேக்குது அதுனால எனக்கு சேரிங்கிறீங்ளா கேரிங்ன் சொல்றீங்ளான் புரியல பொ புடவை அப்டிதான ஆ எனக்கு ஒர்க் சாரி ரொம்ப புடிக்கு
அப்டியா
ஆ ஒர்க் சாரினா கல்லு வச்ச சாரி இருக்குல்ல
ஆ
அ டிசைன்ஸ் வச்ச மாரி மாடலா ஆ அந்தளவுக்கு ஒர்க்கில்ல ஓரளவுக்கு நார்மலா சாரீனு சொன்னதுனால நா சொன்ன அப்டி பட்டு சாரி அந்த மாரி புடிக்காது ஆ அந்த கல்லு சாரி அந்த மாரி சொல்ற
போடுவீங்ளா
புரிய்ல
சுடிலா போடுவீங்ளா
ஆ
ஹலோ தோழி
சொல்லுங்க சொல்லுங்க
சுடிதாருலா போடுவீங்களான்னு கேக்குறேன்.
அ போடுவோமே. ஆ எல்லாமே உண்டு
ஓகே தோழி
ஆ
அப்ப உங்குளுக்கு எது கம்பஃர்டபுளா இருக்கோ ஆ ஆமா ஆமா தோழி உங்குளுக்கு
ஏ அத விட்டா சுடி எங்யாத்
எது கம்ஃபர்ட்டபிளா இருக்கோ உங்குளுக்கு போடுறதுக்கு
ஆ நைட்டே ஓகேதா அதிகபட்சோ தூங்கும்போ நைட்டிதா அத விட்டா கண்டிப்பா சுடிதா சுடி சுடி தா சாரிலா எதுவும் ஃபங் கிட்சன்ல ஏதோ ஒரு இது தேவை நடக்குது ச் அது நம்மளட சொந்தகாரங்க வீட்ல நடக்குது இதுல இந்த மாரி போனா ஓகேதா சரிங்க தோழி நம்மளோட அ அ அ அ நிமிடம் முடிந்து விட்டது நான் மறுத்ததன்னு அழைக்கிட்டது அ கண்டிப்பா உங்கள மீண்டும் அழைப்போம் உங்களுட பேசுதல் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி